ஆஹ் ஹலோ ஆ சொல்லுங்க எப் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கீங்க ஏங் ரொம்ப நாள் இந்த இந்த ஒர்க் ப ம் ரொம்ப நாளா வரவே இல்லையோ
ஆமாங்க எங்கங்க டைம் சரியா இருக்குது
செரி செரி
ம் சரியா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மா தாங்க இருக்கே
செரி செரி இன்னிக்கு எங்கயு வெளிய போலயா
இல்ல என்ன வெளியில எதுவு போல
காலேஜ் ஓபன் பண்டாங்களா
ஆஹ் நா நாளைக்கு போணுங்க ஆஹ் பண்ட்டாங்க ஆமா ஆம்மா
நாளையில இருந்து பண்றாங்களா இல்ல நாளைக்கு போணுங்கிறிங்ளா
நாளைக்கு போணு நாளைக்கு போணு
எப்ப ஓபன் பண்ணாங்க மண்டேல இருந்தா
ஆஹ் இல்ல இல்ல நாளைக்குதா ஓபனே பண்றாங்க நாளைக்கு போணு
ஓகே ஓகே ஆமா அன்னைக்கி எட்டாதேதின்னு சொன்னீங்க
ஆமா ஆமா அஹ்
செரி செரிங்க சமையலாச்சா
உம்
சாப்பாடாச்சா சமையலாச்சா
அம்மாயில்ல இல்ல இப்பதா ஈவினிங்தா சாப்ட்டே
ஏ லேட்டா
அப்பா அம்மா
புரியல எப்டி சொன்ன
ஆமா கரெட்டா தா சாப்டே இன்னக்கி
ஏன் என்ன பண்ணிட்டுருந்தீங்க
அது கால்ல சாப்டவு லேட் ஆயிச் அப்றோ திரும்ப அப்றோ மத்தியான்த்து மேல திரும்பி லேட் ஆயிருச்சி
சேரி சேரி
அப்றோ சாப்ட்டே இன்னிமே இப்ப சாப்ணு நைட்டு ல லேட்டாவு ஒம்பது மணி ஆகு
செர் செரிங்க என்ன சமையலு
எ வீட்ல சோறு சாப்பாடு கீர குழம்பு
ம்
ஆ அப்பளம் அவ்லோதா
ஆ ஓகே ஓகேங்க
நீங்க சமச்சிட்டீங்ளா
இல்லங்க இனிமேல்தாங்க சமைக்கணு அப்பவேல இருந்து சரியான டென்ஷ ஷனாங்க
ம்
இது பாப்பாக்கு பொட்டு வெக்கிற டப்பா வச்சிருந்தே அது காலர யூஸ் பண்ணிட்டு வச்சே அத காணு எங்கடா இங்க வச்சத காணோன்ட்டு அர மண் நேரமா தேடி தேடி தலவலி புடிச்சிருச்சுங்க ஏ வீட்டுகாரர்க்கு ஃபோன் பண்ணி அத காணுன்டா அப்டினு அதுனால
ம்
எனக் தெர்ல விட்டு பொலம்பிட்ருந்த
அ
ஆமா அம்மா ஆனா அப்டின் சொல்லிட்டு அழுதுட்ருந்தே பொறுமையா ஒக்காந் தேடு இங்கதா இருக்கு பொறும்யா ன்னாங்க
செரிங்க
நா கூப்டா அம்மா இங்கே தேடு அங்க தேடுன்வாங்க
கொஞ்ச லைட்டா வுட்டு வுட்டு கேக்ற மாரி ஆ
ம் அதனால எனக்கு வேலையே ஆகலையா அதனால போகணும்
சேரி உடுங்க
எல்லாத்தியு மஷ்ரூமு ஸ்வீட் ஸ்வீட் கானு போட்டு சமைக்கலான்ட்டு
செரிங்க செரி
கிரேவி செய்யலான்டு செய்யனுங்க யூடிப்ல ஒன்னு பாத்து வச்சிருக்கே தெரிஞ்சவங்க எ ஃபிரண்டு வந்துட்டு செஞ்சாங்களா நல்லா இருந் அண்ணாளா
தெரிலங்க
டீ கெட்டே
அ
யூடியூப் லிங்க் அனுப்பி இர்க்காங்க
செரிங்க
அத பாத்து செய்யனுங்க
செரி செரிங்க
இனி மஷ்ரூம் கட் பண்ணு
ம்
பாப்பாக்கு இப்ப சோறு ஊட்டிட்டு இருக்க
அ அ
பாப்பாக்கு சோறு ஊட்டிட்டு மஷ்ரூம் கட் பண்ணிட்டு
ம்
பாப்பாக்கு பே பண்ணுங்க
சேரிங் சேரிங்
அவங்களுக்கு இந்த கவல எதுவுமே இல்ல எவ்ள ஆச்சு
இல்லன்னா
அதா எவ்ளா ஜாலி
ஜாலின்லா இல்லங்க
ம்
என கஷ்டந்தா எல்லா பண்
ஏங்க அந்த டைமுக்கு சோறு வந்துருது அப்புறோ என்னங்க
சாப்பாடு சாப்ட்டா ஜாலியாங்க எந்த நாளும் எதுனாலு
அதுக்குள்ள உங்களுக் என்னங்க கவல
ம்
காலேஜ் தா படிக்கிறீங்க அதுக்குள்ள என்னங்க கவல
காலேஜ்லே எல்லாத்துக் கவல தாங்க
என்னங்க ஆ அப்டி சொல்லுங்க படிக்குறதுக் கவலனு சொல்லுங்க
அ
அரியர் வைக்கிறது அது ஒரு கவல தா
அ
அது மாரி தா நெறய கவல இருக்குது
அ ஹ செரி அதெல்லா அரியர் எல்லா க்ளீயர் பண்ணிருங்க
ஆ க்ளியர் பண்ணு படிக்கணு அதுக்கு மெய்னா படிக்கணு அத படிச்ச தான முடியு
ம் ம் ம்
ம்
செரி படிங்க மெதுவா படிங்க இப்பவேவா அரியர க்க இருக்க படிங்க அரியருக்கு அதா இப்பதா செமஸ்டர் ஆரம்பிக்கப் போகுத செமஸ்டர் அரியர் எக்ஸாமு வரப்போகுது டைம் இருக்குல்ல
ம்
பண்ணுங்க
ம்
இது ஸ்போர்ட்ஸூ வெளையாடுறீங்கல்ல
ஆ வெளாண்ட்டு தாங்க இருக்கே
செரி செரி
ம்
விளாடுங்க விளாடுங்க ஓகேவா சரியான வேலைங்க நைட் எல்லா இங்க சரியான மழையா பாப்பா துங்கவே இல்ல இங்க சரியான மழ
அ ஆ
பாப்பா சரியா தூங்கவே இல்ல அனாலா எனக்கு தூக்கோ சொருகுது செரி வேல முடிச்ட்டு படுக்கலான் பாக்குறே ம் ஹூ சரியா இருக்கு அவருது டிரெஸ் எல்லா மிஷின்ல போட்டு எடுத்து காய போட்ட அத எடுத்துட்டு வந்துட்டு பெட்ஷீட் எல்லா உச்சா பாப்பா போயிருந்தா அதெல்லா போட்ட
சேர்
அதயு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கே இன்னு துணி மடிக்கனு
சேரி சேரி
போட்றது கஷ்டமா இருக்கு மடிக்கிறது கஷ்டமா இருக்குங்க ஐயோ ராமா எல்லா முடிச்சுட்டு
ம்
நாளிக்கி காலரிக்கு சமைக்கணுமா எப்பயு நைட்டு காய்கறி கட் பண்ணிருவே இன்னிக்கி வேல கொஞ்சோ ஜாஸ்தி இருக்கு டயர்டா வேற இருக்கு அதனால நாளிக்கி காலில ஈஸியா என்ன காய் வருதோ சமச்சுக்க வேண்டியதா
சேர் சேரி ம்
சாம்பார் சாம்பார் தூளு
ம் ம்
அதெல்லா அரைக்கணு
அதெல்லா வீட்லயே செஞ்சுக்குவீங்களோ வாங்க மாட்டீங்களா
ஆஹா வாங்க மாட்டோங்க சாம்பார் தூள் எப்பயுமே வாங்க
அப்படியா
ஆமா ஆமா இந்த மொளகா தூளு மஞ்சளு இதெல்லா கூட பாக்கெட்ல வாங்குவோ எங்க வீட்டுக்கார் அது கூட வாங்க மாட்டங்க
ம்
கலப்படோ ஜாஸ்தி இருக்கு அப்டின்னு சொல்ட்டு வீட்லயே மெளகு கு மஞ்சள் தூளு
செரி செரி
அதுவு இன்னி வேலங்க நல்ல நேரோ மஞ்சள் தூள் எல்லா ஏ மாமியார் அரச்சு குடுத்துட்டாங்க
ஓ எல்லாமே நீங்களே வீட்லயே பண்ணிருவிங்க
ஆ ஆமாங்க மேக்சிமம் நாங்களாச்சு ஹோட்டல் போவோ எங்க வீட்ல ஹோட்டல் கூட போமாட்டாங்க ஆ ஃபுட் கலர் போட்றாங்க ஒடம்புக்கு கெடுதலன்னு சொல்லிட்டு
ம்
வெளிய கூட போ மாட்டாங்க என்ன வேணுமோ அல வீட்லயே செஞ்சுக்குவாங்க எதுக்கடா ஹோட்டல் போணு வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாண்டு தாண்டா ஓட்டலே போறது
ஆ
வாரத்துல ஏழு நாள் நீ திங்குற நா ஏழு நாள் சமைக்கிற எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்டின்னுவ
ஆமா ஹோட்டல்ல எல்லாருந்தா போய் சாப்பிட்றாங்க அது என்ன
ஆ அது என்னமோ எங்க வீட்ல சாப்பிடவே மாட்டாங்க நாங்க வாரோ வாரோ ஆனா சண்டேன்னா ஹோட்டல் தாங்க இவுங்க வீட்லதா ஹோட்டலு பேப்பர்ல கூட எழுதி பாக்க முடியாதுங்க
ம்
ஐயோ ராமாண்டு ஆயிடுச்சுங்க எங்க மாமியாரே சாம்பார் தூளு அரச்சி தரேன்னு சொன்னாங்க எங்க மாமியாரோட சாம்பார் தூள் வந்துட்டு எங்க அம்மாது மாரி இல்லியா
ம் ம்
எங்க அம்மா வெக்கிற சாம்பாருக்கு அந்த சாம்பாருக்கு நல்லால்ல அதனால நானே வெச்சுக்கிறே அப்டின்டே
ம் சேரி சேரி சுடுதண்ணியில அது தூள் போட்டா அது இதாயிருமா இல்ல
சூடு தண்ணில தூள் போடணுமா ஏங்க அதெல்லா ஒவ்வொன்னா எடுத்து வறுத் த்து ஆற வெச்சி உ அரைக்கணு
சேரி சேரி இல்ல அரைக்கிறது சேரிங்க இப்போ சாம்பார் எப்டி வெக்கிறதுன்னு கேட்டே
சாம்பார் எங்க உட்ல வந்துட்டு தேங்கா போட்டு சாம்பார் தூள் போட்டு அரச்சி பருப்பு ஊத் தி வெச்சிருவோ அவுங்க வீட்ல வந்துட்டு வெங்காயோ தக்காளி போட்டு காய வதக்கி ஆ பருப்ப ஊத்தி சாம்பார் தூள் போட்ட
உ சேரி சேரி ம்
அது வேற இது வேறங்க எனக்கு அந்த மாரி இது இருக்கறதில்ல
ம் ம்
எங்க அம்மாது மாரி இருக்கறதில்ல
ம் ம்
அதனால எயா வீட்டுக்காரர்கிட்ட மண்டய கழுவி
அ
எங்க வீட்டுக்கார் எங்க அம்மா வீட்டு மாரிதா செய்வே அப்படி
சேரி சேரி ஆ
எங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது இருங்க கூப்புட்ற யாருன்னு பாத்துட்டு திருப்பியு
ஆ சேரி
ம்